ஹலோ ஹலோ ஏங்கடா
நா இங்க தான் வீட்டுல
ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ட்டியா
ஆ
எப்ப வந்த
நீ எங்க
நான் இங்கதான் குளத்தாண்ட இருக்குறேன்
நானும் குளத்தாண்ட தான் வந்துனு இருக்குறேன்
ஆ
குளத்தாண்ட என்ன பண்ற
தோ கிரிக்கெட் ஆடின்னு இருக்குறானுங்க பாத்துன்யிருக்குறன்
ஆ நீ என்னா பண்ற சரி வா இப்படி உட்காரலாம் இப்டி வா இப்டி வா உட்காரலாம்
நாளைக்கு எப்டியா கூட்டு ரோடு போனுடா முடி வெட்டுறதுக்கு முடி வேற வெட்டணும் டா
விட்றா இருடா
நாளைக்கு போலாமா கூட்ரோடுக்கு
ஆ
இல்ல இப்பயே போயிடலாமா
அவற கதையாடா
இங்கேயிருறா நீ
சொல்றா
அஹ
பத்து நிமிஷம் மட்டும் பேசு பத்து நிமிஷம் மட்டும் பேசு துணி மாத்தின்னு வந்துறேன்
ஆ
எங்க போறா
நானா தோ ஏரிக்கு தா போறேன்.
இர்ரா போவாதா போலாம் ஆ கொஞ்ச நேரம் கலுச்சி
ஆ
எங்கடா போயினு இருக்குற டேய் டவரு கிடைக்காதுரா
டிஜிகிட்ட இருக்கக் கூடாதுரா பைக்கு
சேர் ராண்ணா
ஹலோ
ஆ
நாளைக்கு கிணத்துக்கு போயரலாம்பா
போயிடலாம்பா
இன்னா சொல்ற
ஒன்னு இல்ல போய்லா நாள ஸ்கூல் போ போர்துல்ல
ஆ நாளைக்கு சிரிநிதி கிட்ட ப்ளான்ல்லா சொல்ட்டே
இன்ன ப்ளான்னு
நாளைக்கு கெணத்துகு போறோ எளநீர் குடிக்குரோ தேன் ன்ன சொல்றே
கர்ட்டு
ஆ
ஆ செர்ர
வரியா இல்லியா
அண்ணா நீங்கவுட்டு போய்டுவிங்களண்ணா
வுட்டுல்ல போமாட்டடா
ஆ ஃபோன் பண்ற
என்ன பீச்சி எங்ன போலமா
பீச்ச வேனாடா இது பாண்டிச்சேரி போறோ ட்ரிப்பு வரியா இல்லியா
யார் வர ட்ரிப்க்கு வந்த
நானி
ஆ
சதீஸ்ஸு
சதீஸ்ஸு
லிங்கெஸ்ஸு
லிங்கெஸ்ஸு
அப்பறோ வந்து சிருஞ்சிவி
சிருஞ்சிவி அப்பறோ
நெறைய பேரு போறோ எப்டி வந்துரு
போய்லாபா ஒரு ஆளுக்கு எவ்ளோ
ஆ ஒரு ஆளுக்கு ஆயிர்பா எடுத்துனுவா
ஆயிர்பா நா இன்னா பண்றது
அடியே போய்ட்டு எங்னா சாப்ட்டு கிப்ட்டு அடியே சுத்தி பாத்ட்டு வர்லா ரூமுக்கு
சின்னதா ரூம் வேற
பின்ன என்னடா பாண்டிச்சேரி போய்ட்டு ரூம் தங்கிட்டு
ஆ வேலைக்குனா போலமா நைட்டு ஆ
நைட்டு போய்லாமா
போய்லான்டா
பைக் வேர ஏத்துட்டு இருக்குற டிவு வேர கட்ணு
எப்ப எத்த
இப்ப கால்லதா எத்துனு வந்த
ஏ அப்போ சொல்லே முள்ள
உண்மயாதான்ட
சொன்யா சொல்லியாடா
இப்ப நாளைகு போய் காரு ஒன்னு எடுக்கலானு இருகுற
என்னது
நாளைகு போய் காரு ஒன்னு எடுக்கலானு இருக்குறன்டா
என்னா காரு
கோ
அ
நீ எத்துட்டதான காரு
டேய் நீ பேசுறதே கேக்குல டா ஆ ஹலோ ஆ ஆ கேக்குதுடா ஹலோ
சே வா ஏறிக்கி நா போய்ட்டு மீன் மீன் புடிகுலாமா
இற்றா துணி மாத்தினு வந்துற
ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்ட்டு ஒருத்தரா போய் மீன்னா புடிகலா
எனக் பதினெட்டு வைசு ஆய்ச்சிப்பா நா காலேஜுக்கு போய்ட்டு வரணு ந காலேஜ் போறியா நீ ஸ்கூல்னு இருக்குற
வெளிய போலாமா காலேஜு போறல காலேஜ் தான போற
ஆமா நா நா பச்சைபாஸ் காலேஜ் தா சேந்தோம்ல இர்க்க அதுவா அதா
பச்சைபாஸ் காலேஜ் தாம்பா சேர்பா சேர்ரா
ஆ எனா சொல்
அத் தெர்லயா
ம் நீ எனா சாப்ட்ட
நானா பிர்ராணி இது ஏ
மட்டன்
இது ஒன்னுமே கேக்கறடா ஹலோ
நீ தொலவாகிரா நீ தொலவாகிரா
அல்லோ
ஹலோ
கேக்குதாடா
சொல்ரா ம்
மீன் புடிக்க போலான்ன மீன் புடிக்க போலான்டான்ன
எப்பா
இப்பதா
போயிட்டு
போயிட்டு முள்ளு போட்டோல்ல நேத்த
ம்
அது போய் எத்துன் மட்டு வந்துலாமா எப்ப போலா
கெ கேன் ஐ டிரைவ்
நைட்டா நைட்டு போயிருலாம்பா
ரைஸ் நா வாய்ன் தரே உண்மையிலே
ஹலோ
எனக்கு கேக்குது டா ரைஸ் இன்னா வாய்ன் தர
ஆ
நேத் பத்தொம்பரூவாய்க்கு ரீசார்ஜ் போட்டா
யாருக்கு
உனுக் உனுக்கு தா
அப்றமா போடுன்னா
இப்ப
இப்போ வேணா
அ இன்னா
இப்போ வே லை
ம் நீ பேசதே உட்டு உட் நீ பேசதே உட்டு உட்டு கேக்குதுறா
உட்டு உட்டா கேக்குது இப்ப கேக்குதா டா இப்ப கேக்குதா
அ அ
கேக்குதா
கேக்குதுறா
அ
ஆமா
சிரஞ்சி எங் போயிகிறா
செரி விய்யி நீ பேசிக்கோ அந்த பொண்ண யார் கூப்புறா
அ
இப்ப போச்ன்னா அந்த பொண்ண யார் கூப்புறா
எந்த பொண்ண
நீ ஒரு பொண்ணுக்கிட் பேசுருயே
அதுவா அது எப்பயா எந்த ஊரு தெர்ல புர்ல எந்த ஊரே தெர்லடான்ற பேர் இன்னிங்கிற அ
ம் இன்னா என்னமா
சொல்றா
டே
மழ வேற வருவதுடா எங்க ஊர்ல
மழ வந்துச்சா
செரியானா மழ
இங்க சுறா மீனு கச்சிருக்குதுடா
வயில அடிக்குது சம்ம மழ வருது குளிற்து வெளிய வெளிய வரமுல்ல
அ
எங்க ஊருக்கு தா வர்லான்னு இருக்கறே
எ வேல இல்லியா
அ அவ்ளோ தா உங்க ஊருக்கு வந்து எங்க மழ வருது வெளிய வர முட்லியே நா இன்னா பண்றது
ரெயின் கோட்டு மாட்டினு வந்துரு
அ
ரெயின் கோட்டு
ரெயின் கோட்டு் தா இல்லியே இன்னா பண்றது
அ நின்னுச்சி எங்க எங்கூருல வெயில் அடிக்குதே
உங்க ஊர்ல வெயில் அடிக்குது எங்க ஊர்ல மழ வருது நா இன்னா பண்றது
ம் செரி நா போயிட்டு
அ
ஆனா ட்ரெஸ் அவுத்து போட்டு
அ
வறே நீயு வா களம்பி அந்த ஏரி கிட்ட போலா
நைட் எப்டி கேம் கீமு எதனா போட்லாமா
நைட்டு் சார்ஜ் இன்னு நாற்பத்தெட்டு தா கீது உந்து இவ்ளோ கீதோ
எ நைட்டுக்கு ரூம் மேட்ச் ஆட்லாண்டா எதனா இன்னடா
உந்து சார்ஜ் எத்தினி கீது
எந்து இருக்குது தொண்ணுரு கீது
தொண்ணுரு ருக்குதா
ஆ
இன்னு சார்ஜ் இருக்குடா நாற்பத்தெட்டுஇருக்குடா
எ ஊர்ல கரண்ட் வேற போயிச்சி ரெண்டு மழ வருது கரண்ட் ஆப் பண்டாணுங்கோ
அ
இதா
அ
உங்க ஊர்ல இருக்குதா
அ
இருக்குது மா
ஏ ஊர்ல இப்ப தா டா ஆப் ஆயிச்சி
எது
இப்பதா கரண்டா ஆப் ஆயிச்சி எப்போ வரு தெர்ல
அ
ஆ
லவ்வெல்லா இப்டிதா போது
லவ்வெல்லா இப்டி தா போது
ப்ரேக்கப்பாயிடுச்சுடா
பிரேக்கப்பா
ஆ அந்த பொண்ண உட்டே
என்னாச்சு
அந்த பொண்ணு சண்ட போட்டுச்சா
ஆ
அந்த இடத்தில்
செரி சரி நைட்டு வந்து போன் பண்றேன் எடு என்னா
ஆ ச்ரியா தா